ஹலோ
ஹலோ நா கால் கட்டானது கூட தெரியாம பேசிட்ருக்கே
ஒருவேள உனக்க ஜாதகத்த பாத்துட்டு உனக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குனு சொல்லுது அதே மாதிரி இப்போ எனக்க அத பாத்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லனு சொல்லுமோ
என்னவோ எனக்கு இல்ல இந்த மாதிரி
என் எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லன்னு சொல்ல முடியாது து ஆனா ஆழமான நம்பிக்கை இருக்குனும் சொல்ல முடியாது
ஆனா அதுதா நல்லது ஆழமா நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்பக் கூடாது ஏனா அது எந்த அளவு
ரெண்டுக்கும் நடுப்பட்ட ஒரு தரத்துல இருக்கேன் எனக்கு வந்து அது முழுசா நம்பலாமா அப்டி அதுலயு ஒரு டவுட்டு ட் ஏன்னா எல்லா நெறைய ஃபேக்கும் இருக்கு இப்ப யாரு யார பத் த்துலமே சோ அப்டிய எல்லா இருக்கணும்னா ஜோசிக்காரங்கள ஏன் சாவ போறாங்க அவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க
இங்க எங்களுக்கு இங்க ஒன்னு நடந்து குமார கோயில குமார கோயில்ல ஒரு இந்த கோயில்ல போற்றி மாறி ஏதோ ஒரு ஆளு அவருக்கு வந்து அ அவர் ஜோசியம் எல்லா பாப்பாரு எல்லா இதும் பண்ணுவ அவருக்கு பொண்ணு எடுத்து வேற ஜாதில ஏதோ ஒரு பையன கூட ஓடிப் போய் நல்லா கஷ்டப்பட்டு இப்ப அவனு பிள்ளைய தா அவ வளக் அவன் பாக்க மாட்டானு அப்டின்லா வந்து அந்த டைம் அப்படில்லாம் ஆச்சு ஒரு ஆளுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதோ வசியம் பண்ணிட்டாங்க அப்ப ஏதோ ஒரு ஆட்டக்கார பொண்ணு அழகா இருக்குமா நல்லா ப படிச்சுட்டு இருந்து காலேஜ் என்னமோ அதுக்கடுத்து
ஆனா அவங்களுக்கு வந்து செட் ஆகாதவங்கன்னா உடனே வசிய மருந்து கொடுத்துட்டாங்க மயக்கிட்டாவ
அப்படி சொன்னாவ அந்த பொண்ணு அதுக்கு அப்பறம் வந்துட்டாளா என்ன கொழந்த எல்லாம் உண்டு போல அடுத்து அப்டி இப்டி என்ன நம்ம சொன்னாங்க என்ன அடுத்து என்ன நடந்ததுன்னு தெரியல ஆனா அப்படி சொன்னாங்க அப்பாவ பிள்ளைக ஜாதகத்த அவன் பாக்க இல்லையா அப்டி இப்டின்னு அவருக்கு பிஸ்
அதான் நமக்கு வந்து விதிபடி நமக்கு என்ன ஆமா அப் எல்லாருக்கும் யோசிக்கிறது தானே
அது அவருக்கு பொண்ணோட அவரு பிசினஸ்ம் அடி வாங்கிருக்கும் யாரு போவா அடுத்து அவர்கிட்ட பாக்குறதுக்கு
கரக்ட் தான் நமக்கு என்ன நடக்கணும்ன்டிருக்கோ அது விதிபடி நடக்கும்
அது நடக்கும் அதுல இரிக்கதான் நடக்கும்ணு அப்டின்னும் சொல்ல முடியாது எல்லாம் வந்து என்ன அதுல அதுல ஒரு வேல சொல்லிருக்கிறது கொஞ்சம் உண்மையா இருந்தாலும் கூட எப்படியும் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கடவுள் அது அதுலே எழுதப்பட்ருக்குன்னா ஏற்கனவே தலையில எழுதுன விஷயமா தான இருக்கும் நமக்கும் அப்படிதான அப்போ நடக்க வேண்டிதா நடக்கும்
இதுக வந்தாச்சு நெனைக்கேன் கீழ குசு குசுனு சவுண்ட கேக் க்குது இனிமே அங்கருந்து இனு அதயே பேசி இப்ப வந்துருப்பாங்க நெனைக்கே கீழ சவுண் கேக்குது சரியா இருக்கு கேட்டியே இங்க இரு க்கறதுக்கு சும்மா மார்னிங் எள்ளு போல அணக்கம் கேட்டாச்சுன்னா ஒடனே யாரையாவது கூப்ட்டுக்கிட்டே இரு பாங்க
ம் நமக்கு அப்படித்தங்கல் இருக்கும் நமக்கு சரி நம்ம இது நம்ம நேரத்துக்கு நமக்கு ஏதாவது ஒரு இது இப்படி இருக்குது அதுனால ஏன்னா நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆ நம்மள்னால மத்தவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா இன்னும் கஷ்டமா தான் இருக்கும் நம்மள்தனாலதானே இப்டி இருக்கு அப்டின்
புரியுது ஆனா வந்து நம்ம ஒரு நேரம் போல ஒரு நேரம் அமைதியா இருக்க முடியாதுல்ல கோவ வரதா செய்யு யாருக்கா இருந்தாலு
துல்லா இப்டி ஆவதுக்கு நமக்கே ஒண்ணும் தெரியாது பெறக்கம்போ
அவங்க அவங்க பிள்ளையிலயே பொறும எழந்துட்டு செல நேரத்துல ஏன்னா அவங்களுக்கும் கஷ்டமாதா இருக்கு சும்மா சும்மா துப்பி வெக்கிறது ரெண்டு நிம்ஷத்துக்கு ஒருக்கா ரெஸ்ட் ரூம் போணு டெஸ்ட் ரூம் போணு சொன்னா ஏனா அவங்க நடக்க முடியாது அவங்களா மெதுவா புடிச்சி புடிச்சி கொண்டு போய் வி ட்டுவிட்டு எத்தன நேரம் இப்டி பாக்க முடியு சொல்லு இவங்கல்லா இந்த மாசோ ஒழுங்கா இல்லன்னா ஊருக்கு வந்து அப்டி தூங்குவாங்க இந்த வாட் கீழ உழுந்து தூங்கவே கெடையாது எங்கண்ணி காலையிலயே ஃபோன் பண்ணி எழுப்பி வுட்றுவாங்க யார்ட்டயு ஒன்னு சொல்லவு முடியாது நமக்கும் வீட்டுல ஒரு பிரைவசியும் ஒரு விஷயமே கெடையாது எப்ப பாத்தாலு அவயளுக்கு அவ அம்மையா பாக்கணு நம்ம இங்கே நாயிக் குட்டி மாதிரி ஒரு ரூம்லா இருக்கணு உங்க வீட்டுல டோம்யே அடச் போட்டிருக்கீங்கல்லா அந்த மாதிரி என் நெலம் ம் உண்மையாவே இப்ப அப்டித்தா இருக்கு இனி இங்க வந்துட்டு ஏதாவது ஒரு கோயிலு போ சொல்லி விடுவாங்க பாத்துக்க அத நம்பீட்டு நீ அங்க போமாபோமான்னு கேட்டுட்டு இருப்பாங்க நா பெருசா இதல்லா காதுல வாங்க மாட்ட போலாம் அதெல்லா போலா எனக்கு எப்டினா எனக்கு தேவி கோயிலுக்கு போணு அவங்களுக்கு பெருமாள் கோயிலுக்கு போனு நான் பாத்த எடத்துல சொன்னாரு அவரு சொன்னாருன்னு சொல்லிட்டுரு என்ன கோயில்லயே வொறங்கிட்டுருக்கே போர நேரம் கும்பிட்டுட வேண்டியதா அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம சும்மா அங்க போ முடியுமா இவங்க வீட்டுல அதுலயு ஓவர இதுலல்லா இவந்த இவங்க வீட்டுல ஓவற இதல்லா நம்பிக்க உண்டு அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ராசிக்கு வந்து என்னா சனி சனி கெழம அஹ் சிவனுக்கு வந்து இந்த வெளக்கு நவகிரகத்துக்கு ஏத்தணு நீ ஏத் து எந்தக்கேன சொல்லுச்சுன் தெரியாது ஏத்தாதவங்க எல்லா என்ன உயிரோ டல்லையா என்ன சும்மா அதோ ஒரு நம்பி கேட்டுவந்து எனக்கு இதுக்கு ஏத் தனு போவோ யாத்தயேண்ட்டு போவாங்க
சரியான இந்த மழ
என்னாச்சி மழையா
அன்னைய போட்ட மொளகு இன்னு காயலை
இங்க என்னா வெயிலு
இரு இந்த மொளக காயபோட்ட நேரம் என்ன மழ அன்னைக்கி அன்னைக்கி கழுவி போட்டோல்ல மொளக அந்த மொளகு கொஞ்சோ கூந்துட்டு பாத்துகோ மொளகு காயவே இல்ல நீ என்னத்தானா ஒன்னுமே கொண்டு வராம வந்த மாரிக்கு
மளாவது வச்சிருக்கலா அல்லாதியு நீ பூக்கு உணந்து
அதுதா அது ஒப்டி ஆனாலே அது ஐய்யோ தி யூஸ் பண்ணக்கூடாது அப்டி இப்டின்னில்ல நம்ம சொல்லியா கேபோ
ஷோ ப்பா
எண்ணகியே போட்ட ஒரு மொளகுக்கு காய முடியாது அது என்னாலதா கொஞ்சோ இப்டி ஆயிச்சு உங்க வீட்டுல கொண்டு காய வச்சு கொண்டு வ தாங்குத மொளவ
அசினியிர வயித்த கலக்குறது என்ன சொல்லியிருப்பானுங்களோ இல்ல
மா வரலதா எனக்கு அதுதா கடுப்பா இருக்கு வந்தபுறோ இவருக்கு மேல வரதுக்க என்ன கீழ இருந்து குசு குசுனு எல்லா பேசி முடிச்சுட்டு மேல வருவாரு எல்ல வேலையு முடிச் சிட்டு ஏனா அடிச்சு மண்டே ஒடச்சிடலாமான்னு கோவோ வருறதுப்போ
அவ எவ்ளோ இன்ட்ரெஸ்ட் ஆ இருக்கா என்னா ஜோலி இன்கி எக்கு
வு இவருக்கு பைத்தியகாரே மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு பாத் துக்கோ இதுமேல்லா கோபமா வருது சும்மா அது அமைதியா இரு உ பிள்ளை போய் கெடந்தா
இனி அங்க சொன்னதெல்லா அங்க போய் சொல்லுவாக சொல்லிட்டுதா இங்கே
ஐயம்மையனு சொன்னாலு ஒண்ணு புரிய போறது இல்ல அவளுக்கு காதும் கேட்காது
ம்
இந்த ஒரு கண்டிஷன்லதா அவுங்க இருக்காங்க என்ன சொல்றாங்க என்ன பேசுறாங்கன்னே புரியாம கீழ இவே அக்கா இருந்தாவே நீ எல்லா குசு குசு னு பேசி முடிச்சு தவி தப்பிங்க எனா
ஆமா ஆமா இனி இனிக்கு நேராகு அவிக அக்கா ல்லா இருக்கியா பிள பேசிட்டுதா இரு ஏ டி இப்ப பல்ல இழிச்சிட்டு இருக்குது வெயிலுச்சை குய்யோ அமா இப்ப வெயில் அடிக்குது ஆஹ் கடக்கட்டா வார உன்னே பாதி வாரியாச்சு
ஒன்ன பாத்தா பைத்தயகாரி மாதிரி இருக்கு
இல்ல இந்த வெயிலுக்கு நம்மள பிடிக்க மாட்டேகுது
உஹம் உ உ நானு டுவெல் மினிட்ஸ் ஆகு இந்த கால் கட்டாகுனு கூப்பிடலான்னு பாத்தா இப்ப மட்டு நேரமே ஆவாது
ம்
ஒரு நிமிஷோ நா கட் பண்ணிட்டு கூப்டு
ஏங்க கால் க்கு வேஸ்ட் ஆவாத எ செரி வெய் வெய் வெய்
இங்கய ஒரு ஆளுக்கு டோஸ் குடுக்க வேண்டியது இருக்கு வந்துட் கீழ இருந்து நரங்கி முடிச்சுட்டு தான மேல வருவாங்க கீழ இருந்து குசு குசுன்னு ஊருக்கெல்லா ஊருக்கெல்லா கத சொல்லி முடிச்சுட்டு வருவாங்க நம்ம வந்து நாய்க்குட்டி மாதிரி இங்க இருக்கணு
நீ வந்த உன்னே கீழ போயிருகோளது அப்போ கதை என்னன்னு கேட்டு முடிஞ்சில்லையா அதோட
இனி இனி அடுத்து டியூட்டி கெளம்பியாச்சுல்லா ஒரு குறு நேர இருப்பே கெடையாது வீட்ல
செரி செரி நீ அப்ப போய் பாத்திரு என்ன ஏது னு
ம் இல்ல நீ பேசு நீ எட்டு நிமிஷம் இல்ல வைக்கே அடுத்துக்கு கூப்டு
ம்